ஹலோ ஆ நல்லா இருக்கேங்க்கா
நீங்க
ஆ நல்லா இருக்கேங்கா நீங்க கா
ஆ நா நல்லா இருக்கேப்பா சாப்ட்டீங்க்ளா
ஆ சாப்டேங்கா
சாயந்திரன்ன டி காஃபியா
டீ காஃபிலா நா குடிக்க மாட்டேங்கா பால் அது மாரி எதாய் ஆமா பால் அது மாரி ட்ரை பண்வோ
என்னப்பா
பால் அது மாரி குடிப்பங்க
ஓ செர் செரி
ஆமாக்கா
செரிப்பா செரி நல்லதுதா நா எனக்கு வந்துட் டீனா சாப்பாடு கூட இல்லாம இருந்துடுவ அந்த டீ காஃபி இல்லாம என்னால் இருக்க முடியாது
க்ளைமேட் எப்டிக்கா இருக்கு அங்களா
ம் மழ வர மாரி இருக்கியா
மழ வர மாரியாகா அ அ
மழ வர மாரிருக்கு அதனால வந்து அ ச்ச் ஒரு மாரி க்ளைமேட் ஒரு மாரிருக் இத்னால வீட்ல இப்பதா ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுத்தே சாப் ட்டாங்க
என்னக்கா செஞ்சு குடுத்தீங்க
அ அ இந்த ரவருக்குல பா
அ அ
ரவைய வெச்சு சும்மா ஸ்வீட் ஒண்ணு செஞ்ச
அ
இந்த ரவைய வைய வந்து பால்ல வந்து ந நல்லா வந்து வேக வெச்சி எடுத்துரோனேம்ப்பா காச்சின பால் எடுத்துக்கோனோ
அ அ
அப்பின்னா ஒரு கப்பு த பால் எடுத்துக்கோனோ காச்சின பாலு காச்சின பால்ல எடுத்துட்டு அத என்ன பண்ணோன்னா நல்லா வேக வெச்சி எடுத்துக்கோனா அத அந்த ரவைய கொட்டி நல்லோ கெளறீட்டே இருக் க்கோனோ அந்த கெட்டி அ கிண்டிக்கிட்டே இருக்கோனோ அந்த சப் சப்பாத்தி பதத்துக்கு வந்துரும் அந்த மாவு அ வந்ததுக்கு அப்பறம் எடுத்து சீரகம் இருக்குல அந்த இது அ சர்க்கரை போட்டு சர்க்கரை தண்ணி நல்ல காய்ச்சி இந்த கம்பிப்பதன்னு ஒண்ணு இருக்குல அந்த திக்னஸ் வந்துரோன்னு
ஆமா ஆ ஆ சேரி
த்து தனியே எடுத்து வச்சிருரோணும் இத வந்து உருட்டி உருட்டி எண்ண குள்ள போட்டு எடுத்துரோணும் கொஞ்சோண்டு ஏலகத்தூளு கையில ஒட்டாதுக்கு கொஞ்சம் நெய் நெய் அதுல கொஞ்ச எம் தடவிட்டு அது உருண்ட உருண்டையா உங்களுக் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல எடுத்து பொறிச்சு எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கோணும்
ஆ ஆ ஃபுல்ல உருண்டூ இதுவும் மெரியாக்கா குலோப் ஜாம் மெரியாக்கா
போ
ம் ம் ஓகே ஓகே சாப்டீங்களா நல்லா இருந்து
ஆ நல்லா இருக்கு எங்ளுக்கு புடிச்சிருந்துது அது குலோப்ஜாம் வாங்குறதுக்கு இத நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்ட்டுக்கலா ரவமு சக்கரை மட்டுந்தா தேவ
இப்டி இதா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கசெஞ்சிதா க்கா ரெகுலரா செய்வீங்களா
இ அ இதுவா இதோட நாளாவது ட்ரிப் செய்ற வேற வேற ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டிஸ் செய்வே தம்பி இவர்கிட்ட வந்து சாப் சாப்பாடு வந்து கடையிலங்கிறது வேலைக் கி ஆகாதா ஒரு நாள் முறுக்கு தீந்து போயிருச்சுனா முறுக்கு சுட்டு வச்சுக்குவே வாரத்துல ஒரு நாள் மாவு மட்டு கடையில வாங்கிட்டு வந்துருவே இல்லைனா அரிசி மாவு வீட்டு வீட்ல செஞ்சு வச்சுக்குவ அதுல வச்சி அ எள்ளு ஓமம் எல்லா கேள்விப்பட்டுருக்கீங்களா அ கொஞ்சம் பெருங்காயம் போட்டு எல்லாமே மாவுல வந்து சப் சப்பாத்தி பதத்துக்கு வதஞ்சி கொஞ்சம் லூஸா இருக்கோணும் ரொம்பவு தண்ணியா இருந்ததுன்னா அந்த கொழாய்ல வுட்டு புழியும் போது கொஞ்சம் கார்டா வராது ஆ னால் கொஞ்சோ லூஸான பதத்துக்கு நம்ம பெனஞ்சு வெச்சுக்கணு
ஓகே நார்மலா ஒரு பூரிமாவு சப்பாத்தி மாவு
அத விட கொஞ்சோ லூஸா இருக்கோணு தண்ணி மாரி இருக்கோணு ம் அத ஊத்தி பெச ஞ்ச்சு வச்சு ட்டுனா அப்புறோ நமக்கு அந்த குழியில புழியும் போது கொஞ்சோ ஆ கட்டியிம்மா வராது வரு ஈஸியா வரு அந்த மாரி
ம் ஓகே ஓகே ஓக்
ஆ அந்த் மாரி முறுக் புழிஞ்சு வெச்சுக்குவே அ அப்புறோ எடையில வந்து போண்டா பஜ்ஜி என்னப்பா ஆ நெய் வாங்கி வெச்சுக்கோங்க பசுமாள் நெய் வாங்கி வெச்சு த சொசைட்டில இங்கே சொசைட் டிட்டில்லா இருக்குப்பா பால் ஊத்
கம்மியா இருக்கா நல்லா இருக்காங்க இயற்கையாருக்கா அ அ எவ்ளோக்கா எரநூறு ரூபாய்க்கி த அத்
எரநூறு கிராம்னா ஒரு காகிலோ கால் லிட் ட்றுங்ளா
ஆமா ஆமா ஆமாங் க காக் கிலோன்னு சொல்வே ஆமா கால்லிட்ரு சொன்ன அ
ஒ வாங்கி வெச்சா முன்னோரு மாஸ்த்துக்கு தா ஒரு மாஸ்த் ஆலது த்தே வரு
ம் ஓகே ஓகேக்கா
அந்த மாரி வாங்கி வெச்சுக்குங்க பாப் பாவுக்கு மட்டு பருப்பு சாதோ வெச்சன்னா நெய் ஊத்தி குடுக் குவோ மீதி யாரு நெய் அந்தளவுக்கு இந் மாரி எதாவது எடையில எதாவது தெரிஞ்சா அது தெரியாம
டா அதெல்லா கடையாதாக்
அஹ்ஹ ஒடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட்டு போடு சொன்னுது அந்த மாரி இது அதெல்லா ஒண்ணு கெடையாது ரொம் ப நல்லது கொஞ்சோ ஒடம்பு இல்லாதவங்களுக்கு வந்து இல்லாத ஒடம்பு இல்லா வந்து உங்களுக்கு வந்து நெய் சாப்பாடு கொடுத்தா கொஞ்சோ ஒடம் ஏறு
ம் ம் செரிங்கா ஏனா நீங்க பசங்க்ளா அதா குடுப்பீங்களா
ஆமாப்பா அதா நா சொன்னல பழைய சாப்பாடு இதுதா இருக்குதுனா இத்தா சாப்ட்டாகுனு இத்தா சாப்புடுனு நா குடுக்கறதா அவங்களுக்கு சாப் பாடு
ம் இந்த வத்தல் போடுவீங்களா அக்கா இந்த இது சாப்பாட்டுலேயே
ஆ சாப்பாட்டு வத்தல் போட்டு வெச்சுக்குவே அதுவுமே போட்டு வெச்சுக்குவே அதுமே வந்து ம மாசத்துல ஒரு டைம் வந்து சாப்பாடு நல்லா வேக வெச்சு ரேஷன் அரிசி இருக்குல
ஆமாங்க்கா தெரியுங்க்கா
தி வாங்கிட்டு வந்து வேக வெச்சு ஆ வேக வெச்சு சாத வடிச் சு ஏனா நா வெறகடுப்புல தா சமைக் குறோ
ம் ம்
அதுனால வந்து அது ஒ
நல்லா இருக்கோ கொஞ்சொ வேக வெச்சிட்லா ஆ அது மாரி போட்டோனா கொஞ்சொ ச் சீக்ரமா வெந்து
ஆ அடுப்புல போட்டு வேக வெச்சு எடுத்து வடகம் போட் டு பச்ச மெளகாய் போட்டீனா அந்த கலரு மாறாம இருக்கு டேஸ்ட்டு ரொம்ப அதிகமா இருக்கு
பச்ச மெளகா எதுலக்கா அந்த வழியில போட்டுறாங்களே
இல்லப்பா சாப்பாடு அரைக்குவோமுல்ல அந்த மிக்சில போட்டு அரை
ஓ ஓகே ஓகே ஓ
அரைக்கும் போது நம்ம முன்னின ஆட்டங்கள் வற்றல்ல வந்து பச்ச மெள தா போடணும் வரமிளகா விட பச்ச மொளகா போட்டினா கலரும் அப்டே ஒயிட் கலர்லியாவுருக்கு டேஸ்டாவு இருக்கு
ம் ஓகே ஓகேகா
அத்ல கொஞ்சொ சீரொவ் ஓம்மொ ஓம்மொ என்ன தே சேத்திக்கிலா என்னென்னா சீரவும் போதுனா சீரக மட்டு சேத்தி அத அரச்சி முடிச்சதுக் அப்பறொ எல்லாஸ் தேத்ததுக் அப்றொ ஆ எள்ளு போடலா எள்ளு வெள்ள எள்ளு போட்லா
ம் ஒ கே ஓகேகா ய இப்ப அது நப்பு எப்டிக்கா அந்த எப் மாடலாது எப்டிகா கைல அப்டே
இல்ல உ கைல உருண்ட உருண்டயா புடுச்சு போட்டா போது
ஓகே ஓகேகா
இல்ல முறுக்கு புளியற்து இருந்தாலு புடுங்குனுஞ்சாது கடைசியா புளியும்போது எடுக்கும்போது அந் துணில மாட்டிக்கிமா சின்னதா ஆயிரும் இதுவே உருண்ட உருண்டயா புடுச்சா அது காஞ்சதுக் அப்றப் ஓரளவுக்கு இருக்கு அதுக்காகத்தா ஆ
வெ வேற என்னென்னக்கா செய்விங்க
இன்னு என்ன கேளு நா சொல்றே வேணா
இப்ப பாத்தனா இந்த ராகில எதோ செய்வன்னு சொன் தே செய்வீங்ளா ராகி எல்லா ஸ்வீட் ஸ்வீட் அதா ஸ்வீட் அட தோஸ்யா இதுவாக் ஆஹ் காரமா ம் இங்கெலா நம்ம ஊர்ல்லாம் பத்னாஸ் ஸ்வீட் தாங்க அதிகமா செய்வாங்ளே த அட பத்னா இந்த அத காரொ ஆட் பண்ணாதான் அத ஸ்வீட் ஆட் பண்ணுவாங்க்கா அந்த வ நாட்டு சக்ர கொஞ்ச நெய்யத் பிண்ணிப்பாங்க அ நல்லாரு
நா உடி அது ஸ்வீட்டிவிங்க அப்பாவுக் புடிக்காதா அத்னால நா காரத்ல கொஞ்சொ அட தோஸ் துனா சாப்ட்டுக்கோ அப்டி முருங்குக்கீர கொஞ் ஜோ எண்ணைல போட்டு லைட்டா பொரும் ப்ரவுன் மாய் எடுத்து அத வந்து சப்பாத்தி மாதுது பெதச்சி தோசகல்ல வச்சு அப்டே வச்சு வச்சு அம் தீ சின்ன வெங்காயோ பச்ச மொளக் ஹாவ் கொத்தம்லி தல கொஞ்ச சீரகொ பெருங்காயொ இதெல்லாமே போட்டு
ம்ம்ம் ந நல்லாருக்குங்கா நீ சொல்லும்போதே நல்லாருக்குற மேரி இருக்குது ஃபீலா இருக்துக்கா
வா தம்பி செஞ்சு கு குடுக்குற என்ன என்ன வேன்னாலும் செஞ்சு தரன்
ஆ ஓக்கே ஓக்கேக்கா ஏன்னா இப்ப பா அனா நம் வீட்லயும் அதுமாரி தா எங்க ஒயிஃப் அதேதாங்க செய்வாங்க காரோ தா அதிகமா செய்வாங்க நம்ப எல்லாமே நாங்க வீட்லல்லா வீட்ல எல்லாமே ஸ்வீட் தா எதிர்பாப்போம் நாங்க வீட்ல உங்க எங்க வீட்ல இருக்கவங்க அவுங்க காரோந்தா செய்வாங்க எங்க ஒயிஃப்பு
ம் ம்
ஆ ஆ அவுங்க ஸ்வீட் வந்து அவுங்களுக்கு செட் ஆவாது அவுங்களுக்கு பிடிக்காது அந்தளவுக்கு இப்போ இப்போ மேரேஜ் ஆன தலந்துதா நாங்க ஸ்வீட் சாப்புறோன்னு சொல்லுது அவங்களு ஸ்வீட் சாப்புட்றாங்க அவங்க சாப்டங்கன்னா சளி புடி
ஓ எனக்குமே காரோ தா புடிக்கும் ஸ்வீட்டு என்னிக்காவது ஒ ன்னா சாப்டும் இந்த லட்டு கூட செய்வ
இப்போ பாத்தன்னா இத இதே இப்ப ஒரு கிலோ ஸ்வீட் வந்து நம்பி ட்ல வாயிண்னு வந்து வெக்குறாங்கனா அது வந்து இப்ப பாத்தனா நம்ப வீட்ல நாங்க நாலு அஞ்சு பேரு இருப்போம் அஞ்சி பேருமே பாத்தோன்னா அது ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் கூட இருக்காது ஸ்வீட் இருக்காது அ இத்தா அவுங்க வீட்ல பாரு அரகிலோ வாயிண் போயி வச்சா கூட அந்த ஸ்வீட்டு அப்டியே தான் இருக்கும் ரெண்டு பீஸ் எத்துன்னு அப்டியே வெச்சிருவாங்க ஒரு வாரோ கழிச்சு பார் நல்லா இருந்துச்சு ஸ்வீட் அங்கயேதாருக்கும்
இங்கியும் அப்புடிதாப்பா
ஹா ஹா ஸ்வீட்டு யாருமே சாப்ட மாட்டாங்க நான் போனா நல்லா சாப்டுவேன் ஸ்வீட்டு சாப்டுவன்க்கா அதேமாரி நைட்டு சாப்ட்டு படுத்தன்னா காயில்ல எனக்கு தொண்ட கிண்டல்லா இருக்கிடும்
ஓ
இப்போ நைட்டு் சாப்ட்டு படுத்தட்டோன்னா காயில்ல இருக்கிடும் தொண்ட மட்டும் இருக்கிடும் இப்பதா ஒரு ஃபோர் இயர்ஸா தா அப்டி இருக் இதுதா ஸ்வீட் சாப்ட்னா அப்புடே தொண்ட இருகிட்து
ம் ம் நா
வேற எதுன்னா தின் பன்டோ என்னென்னக்கா செய்வீங்க இந்த எள்ளுருண்ட அது மாரிலா செஞ்சிருக்கிங்களா
ம் கடல பருப்பு உருண்ட செய்வ
கடல பருப்பு அது எப்டி கா அது இது சக்கர சீனி போட்டுதா ஸ் செய்வீங்களா இதுவாக்கா வெள்ளமாக்கா ஆ ஓகே ஓகேக்கா அதுக்கு இது இது ஒரு யூஸ் பண்ணுவீங்களா டா
தேங்காயிலா போட மாட்டேங்கா ம் வேர்க்கடல இருக்குல அது பொண் நிறமா வருத்துக்கணு
ல்லே வந்து நீங்க உங்க ஊரு சைட்லா அந்த இதுன்னா அ வ நிலக்கடலன் சொல்வீங்களா வேர்கடல்னே சொல்வீங்ளா சேரி சேரிக்கா ஒரு ஒரு ஊர்ல கலக்கான்னுவாங்க அதனால கலக் அந்த வ வ ஆ நிலக்கடலைன்னுவாங்க ஆ அதனாலதாங்கா கேக்கற
வேர்க்கடல
வேர்க்கடல பர்பி பி பர்பி செய்விங்ளாக்கா
பர்பி செய்ய மாட்டியா இந்த சும்மா அந்த இந்த உரண்ட புடிச்சு அப்படியே சாப்பிடுவோம்ல அந்த மாரி வரிச்சு வெச்சுக்குவ அதெல்லா ரொம்ப நல்லதான பாப்பாக்கு கொஞ்ச எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குல
கடல வந்து பாத்தனா நல்ல ஒடம்புக்கு ரொம்ப ஹெல் க்கா ஆனா நம்புளுக்கு அது தெரியாது ஆனா எல்லா யூ டி யுப்லா பாத்தனா எல்லா ஃபேஸ்புக்ல எல்லாமே வேர்க்கடலதா சொ ல்றாங்க நெடக்கடலல அவ்ளோ டென்த்ருக்குக்கா
ஆமாப்பா நா வாரத்துல ஒரு நேத்துக் கூட வேர்க்கல்ல சட்னி தா செஞ்ச
ஆ ஓகேக்கா அக்கா ஓகேக்கா பேசன்து ரொம்ப டைங்க்ஸுகா ரொம்ப நன்றிக்கா ஆ நன்றி